அப்றோ
ஆ நெட்டு கெடைக்கல போல ப்ரோ
ஆமா ஆமா ப்ரோ உங்ககிட்ட தா சொல்லப் போறே வணக்கம் ப்ரோ
ஆ அப்றோ என்னா ப்ரோ நீ
பிளான்ஸ்
வேற வேற என்ன பண்ணேன்னு நீங்க சொல்லுங்க ப்ரோ எனக்கு எனக்கு என்னன்னா என்னன்னா இப்ப ட்ரேடிங் மாரி பண்ணுவாங்களா அந்த மாரி தா ப்ரோ நல்லா இதுவா வரோ
ம் ட்ரேடிங் பத்தி அப்ப ஓரளவுக்கு ஸ்டடிஸ் பண்றீங்களா ஏன்னா கம்பெனி அப்றோ கரண்ட்ல என்ன போயிட் டிருக்கு அப்டின்றதெல்லா தெரிஞ்சா தா ட்ரேடிங்ல கை வெக்கலா
ஆமா ப்ரோ அதுவு உண்ம தா
ம் அதுவு வந்து கரெக்டா பண்ணா அதுல காசு எடுக்கலா இல்லன்னா சூது மாரி ஆயிடு
அது என்னமோ கரெக்ட் தா ப்ரோ இப்ப உங்க ஊர்ல வந்து இது இதலா வந்து எனக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் ரேட்ல கெடைக்கு அப்டின்ட்டு ஃபுட் ஏதாச்சு இருக்கா ப்ரோ
ஃபுட்டுன்னா ஒன்னு பெரிய இது இல்ல ப்ரோ எங்க ஊர் சைட்ல என்னா எங்க ஊரு விழுப்புரோ உங்க நீங்க எங்க
நா இங்க தா ப்ரோ
சென்னையா
ம் உம்
ஹலோ ம்
ஆமா ப்ரோ
நானும் சென்னையில தா ப்ரோ இருக்கே இப்ப அங்கதா படிச்சுட்டு இருக்க
அப்டிங்களா சூப்பர் சூப்பர் ப்ரோ
உம்
ஆனா உங்க இப்ப விழுப்புரத்துல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன வந்து இப்போ ஃபேமஸ் இது எண்ண வந்து ரொம்ப சீப் பண்றதுல கிடைக்கு
எங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்ன்னு பாத்தோன்னா இது முட்டபட்டாணி நல்லா இருக்கும் சாப்ட்டுருக்கிங்களா ஸ்வீட்டு ஆ சாப்ட்டது இல்லையோ உம் அது நல்லா இருக்கும்
எப்டி ப்ரோ இருக்கும் அது
ஹலோ
முட்டையில தா ப்ரோ செய்வாங்க முட்டையில செய்வாங்க ஆனா அந்த ஸ்வீட் தா கொஞ்சம் அதிகமாக இருக்கும்
அப்டிங்களா அது எவ்ளோ ப்ரோ ரேட் அங்க
அது இப்ப இப்ப நம்ம ஊருல தா ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஆ அங்க போய் வாங்குனா ரொம்ப கம்மியா இருக்கும் ரேட்டு ஒரு ஒரு கிலோக்கு னா ஐநூறு அப்பம்பட்டு
அப்பம்பட்டு
அப்பம்பட்டு ஆமா
ஆ அந்த நேம் என்ன பேரு ப்ரோ அந்த முட்டைய ஏதோ முட்ட ப்பம்
அடி முட்ட மிட்டாய்தா அந்த பேரு முட்டையில செய்ற ஒரு ஸ்வீட்
முட்ட மிட்டாய் முட்டை மிட்டாய்
உம் ஆமா
ஆ அது கிலோ கணக்குல இது பண்ணுவாங்களா
அங்க அது அப்பம்பட்டுல மட்டும் தா இங்க அங்கதா போய் வாங்குவாங்க நல்லா இருக்கும் விக்கிறவுங்க கூடம்
எவ்வளோ கொடுப்பாங்க ஒரு கிலோக்கு
கிலோ இரநூறு ரூபா அப்படிதா போகும் ஏன்னா கம்மியாகும் அங்க கிடைக்கும் மா அங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் கம்மியா கொடுப்பா இங்க நா ப்பா கால் கிலோவே நூத்தி இருபது ரூபாய்க்கு என்னமோ வாங்குன நானு நல்ல கடையில வாங்குன
நங்கே
ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸா இருக்கு
அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ வந்து அங்க இருநூறு ரூபா வாங்கி இங்க ஒரு கிலோ அறநூறு ரூபாய்க்கு சே சேல் பண்றாங்க அப்டிதானே
ம் ஆமா ஆமா எரநூரூபா கிட்ட லாப பண்ணிடலா
ஆ நானூரூபா புடிக்கிறாங்க ப்ரோ
ம்
ஏன்னா இரநூரூவா தா இங்க கிலோவே இங்க ஆறுநூரூவா
நானூரூபா நானூரூபான்னே ஒரு கிலோ
நீங்க காலு கிலோ
அங்க அங்கயே ஓம்பட்டுல ஆ நானூறு ரூபா ம்
அங்க நானூரூபா ஓகே ஓகே ஓகே அங் அ அ அ அது எப்டி ப்ரோ கிலோ கிலோ கணக்குல எப்டி முட்ட போட்டு அது மாரி என்ன ஸ்வீட் மாரி போடு
அது கேக் மாரி இருக்கு ப்ரோ அது கேக் இருக்குல அப்டிதா இருக்கு அது முட்ட முட்ட சீனி ப்றோ எதோ ஒரு மாவு ஒன்னு அது சரியா தெரியல என்ன கலப்பாங்கன்னு ஆ
ஆ ஆ
இது இந்த சீம்பால் மாரில்லா சாப்ட்ருக்கீங்களா
சீம்பால்
ஆ மா மாட்டு இதுல இருந்து எடு
அதா க கடும்பால் கடும்பால்
ஆ அதா அதா அதா அதுலேயே முட்டயு எதோ ஒண்ணு கலந்து பண்ணுவாங்க
சோ
சீம்பால் மாரிதா டேஸ்ட் குடுக்கு ஆனா முட்ட அந்த இது அது கொஞ்ச இது இருக்கு அவ்ளோதா நல்லா இருக்கு என் போட்டுடே
அ ஓகே ஓகே அது வந்து நீங்க கால் கிலோக்கு கிலோ ஊள்ளதுதா வாங்குவீங்க
ம் ஆமா ஆமா எப்பனா வேணுனா இப்ப நா ஹாஸ்டல் எடுத்துட்டு வரனோ அப்ப வாங்கிப்பே
ஆ ஆ சூப்பர் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ அதுனாலா சாப்டுதில்ல ப்ரோ ஆனா கண்டிப்பா வந்து சாப்பிடணும்
அப்ப வேறன்னா பண்ண சொல்ரிங்க பண்றது ஆ மேக்சிமம் அப்புற உள்ள போய்டீங்கன்னா எல்லா பேக்கரிலு இருக்கும் அவுடோர்ல கொஞ்ச கஷ்டந்தா ம்
நல்லா சேல் ஆகுல உங்க அவுங்க இங்க அங்க எல்லாரு விரும்பி சாப்டுவாங்களா
ஆமா ப்ரோ அங்க இதுஆ சென்னையிலயே ஏகப்பட்ட பிரான்ச் இருக்கு அது
அப்டிங்ளா
ம் சென்னையில அண்ணா நகர்ல அப்புற வந்து கொஞ்ச பிரான்ச் போக முடிய
ஆனா இது எங்களுக்கு தெர்லப்பா நீ சொல்லிதா எங்களுக்கு இதெல்லா தெரியுது
அப்றொ இது பேமஸூ பண்ருட்டில பன்ருட்
பண் தெரியாது ப்ரோ
ஓ அது இந்த சைடு இந்த கும்பகோணோ தெரியுங்ளா
பன்ருட்டி அ ஊர் பேர் சொல்றீங்ளா
ஆ
அது கேள்விப்பட்ருக்கே அந்த ஊர் பேரு
ஆ அங்க வந்து இது முந்திரி தா ஃபேமஸு அங்க தா எங்ளுக் ப்ரொடியூஷன் ஆவு அதிகமாக
ஓ அங்க வந்து முந்திரி
ம் முந்திரி
முந்திரி அங்க வந்து வெளைச்சல் அதிகமா இருக்கும் போல
வெளச்சலு அதிகமாக இருக்கு நல்லாவு இருக்கு ரேட்டு கம்மி அங்க, அங்க போய் வாங்குனா ம் அது செரியா தெர்ல ப்ரோ
ம் ம் ஆனா உங்களுக் கிட்டயா அது
ஆமா எங்களுக் கிட்ட தா இருக் ஒரு ஆறு, ஏழு கிலோமீட்ரு ஒரு ஆறு ஏழ் கிலோமீட்ரு போவோ
விழுப்புரத்துலர்ந்தா
ம் விழுப்புரத்துலர்ந்தே
ஓகே ஓகே ஓகே ப்ரோ இப்ப ஆனா இப்ப உங்க ஊர்ல வந்து பா த்தீங்கன்னா எக் ஸ்வீட் வந்து நல்லார்ந்துது ஃபேமஸு
ஆஹா ஆமா
அங்கர்ந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்ரு போனமன்னா முந்திரி எல்லா கொஞ்சோ சீப்பன் ரேட்ல நல்ல க்வாலிட்டியா பெஸ்ட்டு க்வாலிட்டியா கெடைக்கு
ஆமாங் ப்ரோ
சூப்பர் சூப்பர் ஃப்ரோ அங்க எப்டி ப்ரோ மு முந்திரி தோப் வந்து எல்லாருமே ஒரு மாங்கா தோப்பு அந்த மாரி தோட்ட தோட்டமா வெச்சிட்டுருப்பாங்களா
ஆமா ஆமா ஆமா ஃபுல்லா இது முந்திரி தா போட்ருப்பாங்க முந்திரியு இதுவு பலாப்பழமு
இப்போ பலாப்பழ ரெண்டு தா ஃபேமஸு பலாப்பழமு முந்திரி
ஆமா ஆமா ஆமா ஆமா பண்ருட்டி சைட்ல இது ரெண்டு தா ஃபேமஸு
ஆ ஆ ஆ ம் ஆனா இப்ப அங்க அங்க போய் வாங்குனோமன்னா கிலோவே ரொம்ப இப்ப இங்க நம்ம எத்துல ஒரு முந்திரி வந்
ஆ கம் அ ரொம்ப கம்மியா கெடைக்கு அங்க
அப்டிங்ளா அப்ப அங்கர்ந்தா எக்ஸ்போட் பண்றாங்க போல ப்ரோ
ஆமா நெறையா எடத்துக்கு எக்ஸ்போட் பண்றாங்க அந்த எடத்துலர்ந்தா
அப்டிங்ளா சூப்பர் சூப்பர் ப்ரோ இதெல்லா எ வேற உங்க சைட்ல வேற என்ன ப்ரோ கெடைக்கு
நெக்ஸ்ட்டு வேற என்ன ஓகே எனக் தெரிஞ்சு அவ்ளோ தா நெனைக்கறே இன்னு இருக்கலா காட்டன் கொஞ்சோ அதிகமா கெடைக்கு காட்டன்ருக்குல
காட்டன்
ஆ பருத்தி
ஆமாமா
ஆ அது கொஞ்சோ இந்த சைட்ல கொஞ்சோ அதிகோ
எந்த சைடு ப்ரோ
புர்ல இது விழுப்புரத்ல கெடைக்காது. விழுப்புரோ அவுட்ரு சுத்தி இருக்க கிராமங்கள்லா காட்டன் கொஞ்சோ வெளைவாங்க.
ஓ அந்த பருத்தி அந்த பருத்தினா
பஞ்சி.
அந்த ப பஞ்சி அதான ஒரு ஒருச் எதோ ஒன்னு சொல்லுவாங் நீட்டா இருக்கு அது ஒடச்சம்னா உள்ள பஞ்சி இருக்கு அதுதானே.
ஆ அதுதா அதுதா.
வெள்ளையா வெள்ளையா இருக்குமே அதுதான சொல்றீங்க?
ம் காட்டன் தா சும்மா நம்ப இது கட்டு அடிப்பட்டா கட்டு போட மாட்டாங்க பஞ்சி.
அ அதுதா ப்ரோ அது வந்து
அதுதா.
மரத்துலந்து இதுவாகறதுதானே.
அம்மா அம்மா மரத்துல்ல செடி.
செடிங்ளா? அதா ஒரு கொடி மாரி வருந்தானே.
இல்ல இல்ல ஸ்டெய்ட்டா இருக்கு செடி. இந்த இது அத்திப்பழம் பாத்துருக்கிங்ளா?
ஆ பாத்துருக்கே.
ஆ அத்திப்பழமே வந்து கொஞ்ச பெரிய சைஸ்ல இருந்து அது உள்ள காட்டன்ருக்கு. அ அது மாரி இருக்கு ஷேப்பு ஆனா, த்தி பழக்கொ கெடையாது. அது மார்ருக்கு ம். ஆமா ஷேப் அது மாரி அது மாரி இப்ப ஒவ்வொரு கொடிலியே ஏகப்பட்ட காட்டன்ருக்கு அப்டே.
அந்த காட்டனதா நூல் நூலா இருக்குமா?
ஆ பஞ்சு பஞ்சா தனிதனியாதா இருக்கு. இப்ப கட்டுக்கு கட்டும் போது எப்டி இருக்கு? பண்ல் பண்லா பால் மாரி அ அது மார்தாருக்கு எடுக்கும்போது. அத வந்து தனித்தனியா எடுத்து பிரிச்சி அதுல இருக்க வெதைய தனியா எடுப்பாங்க. அது மில்லதா எடுப்பாங்க.
அந்த வெதைய எடுத்து இன்னோன்னே
அந்த வெதைய ஆஹாஹா அப்டி பண்ண மாட்டாங்க உ இந்தய் இ இ இதுலா கேள்விப்பட்ருக்கிங்ளா மதுரைல பருத்தி பால் அதுல்லா அதுலந்தா எ டுப்பாங்க வெதைலிந்துதா. பருத்திப் ஒரு சில பேர் அது ஃபுட்டு இதுலா எடுக்கறாங்க. ஆ ஒரு சில பேர் அத அதா மல் டியு கல்டிவேட் பண்றக்காக எட்த்துக்கறாங்க. கம்பெனி அத மறுடி இது பண்றக்காகதா எடுப்பாங்க.
ஆ ஆமா அவுங்கதா வந்து அவுங்களுக்குதா எக்ஸ்பட் பண்றாங்களா.
ம் அதிகமா இல்ல ஓரளவுக்கு கொஞ்சோ சுத்தி அ அ
ஆனா அந்த பருத்தி நீங்க சொல்றீங்ள ஆனா அந்த பருத்தின்றிங்கல அ து வந்து நீங்க ஒடம்பு தேய்ச்சுகதுக் கூட வெச்சிக்கலாமல்ல ப்ரோ.
புரில.
ஒடம்பு தேச்சிக்க கூடு வெச்சுக்களாந்தான குளிக்கிறப்போ?
ஆ அப்பிடி அது எப்பிடி வெச்சுக்க முடியு அது உ பஞ்சுதான அது. ஈரமே ஒட்டாது அந் பஞ்சில.
அப்டிங்ளா அப்போ நா சொல்றது வேற போல. ஆமாமா ப்ரோ சாரி ப்ரோ வேற ஒரு நா சொல்றது வந்து ஒருக ப்ரவுன் கலர்ல ஒரு பஞ்சு மாரி இருக்கு ஒடம்பு நார் மாரி இருக்கு அது வந்து அது யூஸ் பண்ணுவாங்க அது பாத்துருக்கே. நம்ம கடையில எல்லா வாங்கி இது பண்ணுவோம்ல ஒடம்பு தேய்ச்சு குளிக்கிறப்போ
ஆமாமாம்மா
அதே வந்து மரத்துல வந்து வ
ஆ ஆ ஆ அது கிடையாது ஆனா
ஆனா அது இல்ல ப்ரோ அதெல்லா வந்து உங் ஊர்லெல்லா வெளைச்ச அதிகமா இருக்குமா
இல்ல இல்ல அதெல்லா கெடையாது பருத்தி மட்டும்தா
ஆ ஆ ஆனா அதெல்லா வந்து கிராமத்துல ரொம்ப வெளைச்சலா இருக்கு ப்ரோ
ம் ம் ம் தெரில
வே அத அதெல்லா ரொம்ப விளைச்ச அதா உங் ஊர்ல வெளச்சல் இருக்குமான்னு கேக்குறே ஹலோ
வேற ப்ரோ எங்க காலேஜ்ல இருக்கீங்களா இல்ல வீட்லியா
புரியில ப்ரோ நமக்கான நேரோ முடிவு அடச்சிச்சி ப்ரோ இல்ல நமக்கான நேரோ முடிந்துட்டுது மீண்டு நமக்கான நேரோ முடிந்து விட் ப்ரோ நம்ம நெஸ்ட் கால்ல பேசு ஆ நன்றி